ஆ வணக்கங்க
ஆ வணக்கம்ங்க எப்படி இருக்கீங்க சொல்
ஆ நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கங்க
ம்
ம்
நீங்க எங்கேயாவது ம் ஆ குடிச்சிட்டோம் டீ காஃபி குடிச்சிட்டோம்
ஓ ஹோ ஓகே
உம் அவுங்களுக்கு எந்தமாரி இஷ்டம் இல்ல அவுங்க அவுஙகளுக்கு சூடா குடிச்சாதா பிடிக்கும் ஆ அதனால நா சூடா குடிச்சிட்டேன் அவுங்க கொஞ்ச நேரம் ஆர வச்சு கூடிப்பாங்கன்னு தெரியல
உம்
நா உள்ள வெஷ்ட்டு வெளிய வந்ட்டேன்
ஆ எனக்கு டீயே பிடிக்காது
அப்படியா அத காஃபி தா பிடிக்குமா
உம் ஆமா
எனக்கு காஃபியே பிடிக்காது அவுங்க காஃபி தா மோஸ்ட் ட்லி காஃபி தா கேக்குவாங்க ஆ இப்போ தலைவலி ஆகுது டீ குடிச்சா தா பேசிட் டீயே வச்சிட்டே ம் ம்
நீங்க திருச்செந்தூர்ல்லா போய்க்கிறீங்களா ம்
ஆ போயிருக்கே போயிருக்கே
போயிருக்கீங்களா உம் நானு போயிருக்கறே
ம் நாங்க வந்து ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு ரெண்டு ப்ளேஸ் போனோ
ம் உம் ட்ரெயின்ல புக் பண்ணி போனா அப்டியா அ ரெண்டு எடோ எறங்குனு
ஆம்மா எயிட் ஓ க்ளாக்கு எங்க ஊர்ல இருந்து ட்ரெயின் போகு அங்கருந்து நாகப்பட்டினம் போயி அங்க இருந்து இன்னொரு ட்ரெயின் போவோ காலைல சிக்ஸ் தேர்ட்டி போய் சேர்ந்துட்டோ போயாண்டி சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச் நாங்க இங்க ஏறனது ஃபைவ் தேர்ட்டி
ம் உம்
அப்டியே போயிட்டு நேரா பீச்சுக் போயிட்டோ குளிச்சிட்டு
ம் ம் ம்ம்
நாங்க எதுவு பில்டு பண்ண ஸ்ட்ரெயிட்டா சாமி பாக்க விட்டாங்க நேரா வந்துடோ
ம் ம் ரஷ் இல்லேங்களா நீங்க போம்போது
ஆ
நீங்க போமோது ரஷ் இல்லேங்களா
ஆஹா ரஷ்ஷே கெடையாது அங்கவே வெளிய வால் பக்கத்துலயே எங்கள நிக்க வச்சு அப்டியே அனுப் யே அப்டியே அனுப்பிட்டாங்க
ம் நாங்க போம்போது எக்க சக்கமான ரஷ்ஷு
ஓ ஓகே ஓகே எப்ப போனீங்க
நாங்க டூ தெளசண்ட் டுவெண்டி டூ போனோ
ஓ சேரி சேரி
ஆனா திரியு போணுன் சொல்லுணு இதெல்லா இன்னு போ முட்ல
ஆ நீங்க போனா ட்ரெயின்ல பேசுவீங்களா
இல்ல நாங்க போனோ ஒவ்வொரு ஊரா பாத்துட்டு போறது ஒவ்வொரு கோயிலு
உம்
ஆமா ராமேஷ்வரத்தலருந்து அப்டியே சுத்தியிட்டு வந்தோ
ராமேஸ்வரம்னா அது என்டுல இருக்கு அது
ஆமா எந்தா இருக்கு அங்க போய் ரெண்டு மூன் ரெண்டு வாட்டி போயிருக்கறே நான்
ஓக்கே ஓகே அது நா த்ரீ டைம்ஸ் போயிருக்கே சின்ன வயசுல போயிருக்கே இப்ப போல
ம்ம் இது இப்ப நா பெரிய இப்பதா ஒரு ரெண்டு வருஷோ முன்னாடி போயிட்டு வந்தோ அதலா
ஆ ஆ சேரி சேரி ராமேஸ்வர தா எ திருச்செந்தூர் முடிச்சிட்டு ஆ லெ லெஃப்டா ரைட்டா லெஃப்டா ரைட்டானு மதுரையா ராமேஸ்வரம்மான் ப்ளான் பண்ணி மதுரைக் போய்டோ
ம் ம் இவங்க கார்ல தா மோஸ்ட்லி போவாங்க அதனால தா கார்ல தா போவோ நாங்க
அங்க தெரியாம பஸ்ல வேற ஏறிட்டோமா போலீஸ் ஏறவே டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சி நாங்க சாமி காலைலயே பாத்து ட்டோ ஆனா அங்க இருந்து பஸ் ஏறி மதுரைக்கு போலாம்னு பிளான் பண்ணி நைட் டுவெல்வ் தேர்ட்டி ஆயிடுச்சு
ம் ம்
அங்க போய் ஒரு ரூம் ஸ்டே பண்ணி ம் ம் அஞ்சு மணிக்கெல்லா எழுந்து ரெடியாயி குளிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போயி சாமிய பாத்து வெளிய வந்து நேரா ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருந்து கோயில இருந்தே நேரா ரயில்வே ஸ்டேஷன் தா இருக்கும்
ம் ம்
அங்க போயிட்டு உடனே கிளம்பிட்டோம் நல்ல வேல அப்ப புக் பண்ண ஆன்லைன்ல பிளேஸ் இருந்தது டிக்கெட்
ஆ ஆ நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஈவி்னிங் போயிட்டோ
ஆ ஆ
அதுக்கப்ற குளிர்ல இருந்து அடுத்த நாள் பார்த்துட்டு வந்
ஆ
இவுங்க இங்க எம் பி லெட்டரு வாங்கிதருவாங்க இந்த ஊர்லந்து திருவண்ணாமலை எம்பிட்ட இருந்து
அது இராமேஸ்வரத்துலயா எங்க
இல்ல இல்ல திருவண்ணாமலை எம்பி வந்து எங்க எங்க ஊர் எம்பி அதனால அதனால அவர் கட்டுல லெட்டர் வாங்கிட்டு போயிட்டா அங்க டைரக்டா விட்டுருவாங்க உள் நிறைய கோயிலுக்கு அப்டிதா போவோ ம் அந்த மாரி கொடுத்தா கொஞ்சோ ஈசியா இருக்கு இல்லைனா கியூல வர்ற மாறி எங்க திருச்செந்தூர்ல எல்லா கிட்டியே சாமி கிட்டியே பாக்க உட்றாங்க
ஆ அப்டி மதுரயில அப்டிதா எங்கள உட்கார வச்சுக் காலையில பூஜ பண்ண ம் அப்படியே குடு இங்க எங்கள அங்கயே உட்கார வச்சுட்டாங்க அந்த உள்ளயே ஹால்ல சாமிக்கு முன்னாடி
உம் நா இதுவர மதுர தா போனதில்ல ம் மதுர போனதில் இல்ல மத்ததெல்லாம் கோயில் போற அளவுக்கு திருச்சில எல்லா கோயிலு போய்ட்டு வன்ட்டோம்
ஓ ஓகே ஓகே
ஆனா மதுர போனதில்ல
ம் ம்
மதுர பஸ் தா போனதில்ல மத்த ஊர் எல்லாம் ஒரளவுக்கு போய்ட்டு வண்டோம் ராமேஷ்வரம் நாகப்பட்டினம் என்னன்னா இருக்கோ எல்லாமே போய்ட்டு வண்டோம்
ம் ம் எப்ப யாச்சு டைம் கெடச்சதுன்னா எல்லா எடத்துக்கும் போய் பாருங்க லீவ்ல வந்து
ம் ம்
ம்
எங்கயும் அவங்க நம்பள தனியா கூட்டுப்போறது இல்லயே ஃபேமிலியோடதான் போது அவங்க தங்கச்சி ஃபேமிலி அந்த மாரி
ஆ ஹா செரி
அது மாதிரி தனியா போதுன நாங்களே எதுனா கோயிலுக்கு போயிட்டு வர்லா
அ ஆமா
இவங்க அந்த மாரி கூப்புனும் எல்லாரு போணும்பாங்க
ஆ சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்கீங்
இது இது இல்லயா
ஆ ஷிரடி இல்ல எங்க ஊருலயே எங்கயாச்சு போய்
இந்த ஊருக்கு வந்து நா ஒன்னு அது கூட போனது இல்ல இங்க இரு க்கு ஆனா போனது இல்ல போலான் தா இருக்கே இங்கயே பக்கத்து தெருவுலே இருக்கு ம்
எனக்கு ரொம்ப புடிச்சவரு அவர்கிட்ட ஃப்ரே பண்ணா நெறய நல்லா நடக்கு
ஆமா இல்ல நானு அங்க சென்னையில இருக்கும் போது போயிருக்கே சாய் பாபா பக்கத்து தெருவுலே இருக்காரு போயிருக்கே ஆனா இங்க வந்து கொஞ்ச அப்டி ஜாயின் ஃபேமிலியா இருக்கனால எங்கயும் போயிருக்க மாட்டே இப்ப தனியா இருக்கனால போ
போயிட்டு வாங்க
ம்
ம்
நீங்க அன்னைக்கு போய்ட்டு வந்தா நான்வெஜ் எது சாப்பிட மாட்டிங்களா
அ
அன்னைக்கு இப்ப அங்க போய்ட்டு வந்திங்கன்னா நான்வெஜ் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது
இருக்குங்களா ஆமா டி வியாழக்கிழம போனா நல்லது அவுங்களுக்கு அன்னைக்கு ஹாப்டே புல்லா பண்ணுவாங்க
ஆமா
ஆ அதனால நீங்க அந்த டைம் போய்ட்டு பூஜையில ஒரு ஒரு மணிந்நேரம் கலந்துகிட்டு இருந்து அந்த பூ எல்லா ஆசிர்வாதம் வாங்கனு
அ அதல்லா
உ நல்லா பூஜ பண்ணுவாங்க பயங்கரமா இருக்கு
ம் இல்ல சென்னைல போயிருக்காங்க நல்லா இருக்கும் டெய்லியு பஸ் இப்ப வந்து நெறய பேரு வரவங்க எல்லா பிரசாதம் ஆறு வாரம் முடிஞ்சுடுச்சு ஒன்பது வாரம் முடிஞ்சுடுச்சு பிரசாதமெல்லாம் தருவாங்க அதெல்லம் அவங்க வாங்கிக்கிறோ நல்லா இருக்கும் அங்க பெரிய கோயில் தாண்டா சாய்பாப்பா
நோ ஓகே ஓகே ம் நா வந்து சென்னையில மோஸ்லி போனதில்ல
அப்டிங்களா நா அங்க ஒர்க் பண்ணியிருந்தே அத
ஓ ம் ம் என்ன ஒர்க் பண்ணீங்க ஹலோ
ஒரு ரெண்டு பேர் சேந்து போது
ஓ சேரி நான் மோஸ்ட்லி பீச்சுக்கு தா போயிருக்கே சென்னை இருக்கு ஏதாச்சி ஆ டி நகர் போய்
ஆம் நாங்க டீ நகரும் போயிருக்கோ பீச்சு நறைய கோயில் கூட போவோ
ஆ எதாது மேரேஜ் பங்க்ஷன் அங்கருந்து டீ நகர் போயிடுங்க
ம் ம்
எதாவது ரிலேஷன் வீட்டிங் பங்க்ஷன்னா அவுங்க வீட்டுக்கு போவோ மத்தபடி கோயிலுக்கு போனதில்ல
ம்
ம்
இல்ல அவங்களோட நெறைய பீச்சுல ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சி புருஷன் எத பாப்பாரு
ஓ ஓகே ஓகே
ம்
ம் நாங்கதா பட்டினியோட போயிடுவோ அம்மம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி நானு வீட்டு்ல எல்லாரு சேந்து போயி
அதான் அப்ப சென்னைக்கு போயிதா நெறைய கோயிலு பாத்து வந்தோ காலேஜ் படிக்கும்போது ஒண்ணுமே போக மாட்டோ விடோட சேரி ரொம்ப வெளியளா சுத்த மாட்டோ
ஆ ஒர்க் பண்றப்ப கொஞ்சோ ஃப்ரீயா இருந்துருப்பீங்க
ஆமா ஒரு ஓர்க் பண்றப்ப லீவு கிடையாது சண்டே மட்டு லீவு ஆனாலு தங்கச்சி வந்துருக்கிறதுனால ரெண்டு பேர் சேர்ந்துந்தா போவோ எங்கவேணாலு அவுங்களு அங்க ஒர்க் பண்ணட்டாங்க ரெண்டு பேரும் ஓடனு
ஜாலியா இருக்கு சின்ன வயசுல இருந்து போகாதது இது பண்ற மாரி
ஆமா ம் நாங்க ரெண்டு பேரும் போறோ அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போகணு ரெண்டு பேரு அவளே ஒன்ன அவ போனா என்ன கூட்டிட்டு போகனு நான் போனா அவள கூட்டின்னு போகணு அந்த மாரி ம் ஆமா அந்த மாதிரி போவோ இப்ப நெறைய சென்னைஃபுல்லா சுத்திருப்போ நாங்களா
அப்பே உங்களுக்கு எல்லாமே அத்துப்படி சென்னைல
ஆ சென்னையில ஒரு அளவுக்கு அத்துபடி தா ஆ தங்கச்சி வந்து அங்கங்க ஜாப் மாறுனாங்க அதனால அவங்க கிட்ட அவங்களாவே எக் மோர் மறுநாங்க அப்றோ வேற எங்கயோ மாறுனாங்க அதுனால அங்கக்க போயிட்டு வருவோ ஆமா அதுனால போய் பழக்கமாயிருச்சு
ம் ஹம் சேரி சேரி இப்ப போனாலு உங்களுக்கு அது போயிருக்கீங்களா இப்ப
இப்ப மேரேஜ் ஆகி ஏழு வருஷத்துல நா போனதே இல்ல
ஓ ஏப்பாப்
ஆனா அவுங்க இஸ் இல்ல அவுங்க சென்னையில தா இருக்காங்க நா இன்னும் அவுங்க வீட்டுக்கே போனது இல்ல ம் ஒரே ஒரு வாட்டி அண்ணா கூட மட்டு போயிருக்கோ அவ மேரேஜ் ஆய் ம் அவோ கூப்புட்டுனு தா இருக்க வா ஒரு நாளைக்கி ரெண்டு நாள் இருந்துட்டு போ அப்டின்றா இவுங்க உட மாட்டாங்க அதுனால தா
ஓஹோ சேரி சேரி எப்டியாசு நைட்லா டொக்குனு போய்டு வந்துருவோ
ம்
எப்பையாச்சு தெரியு நைசா கேட்டுட்டு போயிட்டு வந்துரலாங்குற
ஆமா ஆமா அவுங்க நெறைய கூப்டுவாங்க அவுங்க வீட்டுக்காரவங்க கண்டணும் தூக்க வரல நீ என்னா வாங்க எங்கன வெளிய போலு
ஓகே ஓகே
ம் எங்க என்ன ஊட்டாதானே உங்கள அப்டி
ஓ சேரி சேரி
ஆ ஆ ம்
சேரி என்னத
ம் ம் ஆ சேரிங்க ஆ சேரிங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க அ பாய்